ஆ சொல்லுங்க சொல்லுங்க நல்லாருக்கோ
ம் நாங்களும் இங்க நல்லாருக்கோம் மழல்லாம் எப்டி இருக்கு அங்க
மழைல்லாம் இல்லங்க இங்க
ஏன்பா இங்கல்லாம் நல்ல மழையாச் சேப்பா அங்க மழ
பூனே மழ இல்ல மழ இல்ல அவ்ளோவா மழ இல்ல இங்க முந்தா நாள் நல்ல கொஞ்சம் மழ பேஞ்ச்சுச்சு அவ்ளோ தான்
அ அப்டிங்களா அப்டிங்களா அப்பறோ உங்க தம்பிக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க அடுத்த மாசோ
ம் ஆஹா நீங்க இப்ப மொதல் பேசனீங்கலே என்ட்ட மொத கால்ல அங்கதான் பேசுனீங்க அவங்கிட்ட பேசிட்டுருக்கீங்க இப்ப போன கால் பேசுனீங்கள நீங்க நாய பத்தி பேசிட்டுருந்தோல
அதுதா ஒரு நிமிஷோ அப்டே இருங்க அதான்ப்பா நீங்க சொன்னீங்க போன மா மாசம் தம்பிக்கு கல்யாணம் வச்சு நீங்க கூப்பிட்டீங்கப்பா
ஏங்க இப்ப நம்ம நாய பத்தி பேசனோம்ல
தெரியுங்க அததான் நான் கண்டி பண்ணிட்ருக்கேன்
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே சொல்லுங்க சொல்லுங்க ஓகேங்க ஓகேங்க இல்ல இல்ல சொல்லுங்க ஆ மாமா சொல்லுங்க சொல்லுங்க ஆ
அதான்ப்பா கூப்புலான்னு கூ சொன்னீங்களே அதான் எப் எப்ப வச்சிருக்கீங்க என்னன்னு கூப்பறதுக்காக போன் பண்ணியிருந்தேன்ப்பா எப்ப வச்சிருக்கீங்க
ஓ அடுத்த மாசம் தான
ஆமா பா சொன்னீங்களே
ஆ ஆமாம்மா
ம்ஹூம் எங்க வச்சிருக்கீங்க ரொம்ப தூரத்துலயா பக்கமா வச்சிருக்கீங்க
பக் பக்கம்தான் பக்கம்தான் வச்சிருக்கோம் தூரம்ல்லாம் வச்சு நம்ம அலைய முடியாது இல்லையா எல்லாமே
ஆ ஆ ஆமாங்க ஆமாங்க
ஆமா அது ரொம்ப தூரமால்லா வச்சு நம்ம அலைய முடியாது அதனால நம்ம பக்கத்துலயே வச்சுக்கிட் ட்டா தா நம்மளுக்கு சௌரியமா இருக்கு வேல பாக்கறதுக்கு
ஆஹ ஆமாங்க ஆமாங்க ஆமா அதும் சரிதா அப்றோ எல்லா வாங்கிட்டீங்களா
அ எல்லாமே ரெடியா இருக்குது எல்லா எல்லாமே இப்ப என்னங்க உடனே உடனே கெடைக்கிற மாரிதா இருக்குது எல்லாமே அவங்கவுங்க சௌரியங்கள் தா எல்லாமே டக்கு டக்குன்னு எல்லா போய் ஆ மா நம்ம என்னத்த போய் வாங்குறதுக்கெல்லா இருக்கு
அதுவு சரிதாம்ப்பா
நாங்க து நம்மளுக்கு எல்லாமே பாத்திரோ எல்லா பாத்தீங்கன்னா இங்க வந்து ரொம்ப பேமஸ் பாத்திரங்கள் இந்த பித்தள பாத்ரோ சொல்லுவாங்க இல்லயா இந்த ஏரியா பக்கலா பித்தள பாத்துரமு பித்தள பாத்ரோ தங்கோ ஆனா தங்க தா மேக்சிமம் பாருங்களே இப்பல்லா பித்தள பாத்திரோ மெல்லா இப்ப வாங்க மாட்றாங்க யாரும்
யாரு வாங்க மாட்டறாங்கப்பா யாரு யூஸ் பண்றது இல்லல்லப்பா
யூஸ் பண்றதில்ல உண்மைய்லே எனக்கலா பாத்தீங்கன்னா என்னோட கல்யணத்துக்கு எங்க அம்மா நெறைய பித்தள பாத்திரலா சேத்து வச்சுருந்தாங்க அதெல்லா குடுத்து அனுப்பிச்சுட்டு அதெல்லா இப்ப மேல பரணிலதா தூக்கி போட்டு வச்சுருக்கே ஒரு யூஸ்சு கெடையாது தண்ணி பான கூட யூஸ் இல்லங்க எனக்கல்லா
அப்டிங்கிளா அப்டிங்கிளா
கமா ஃபில்டர் போட்டு த ஃபில்டர்ல ஆ அப்ப தண்ணி கூட அந்த ஸ் நம்மளு தேவ அந்த டம்பளரு செம்பு மட்டுந்தா தேவ இல்லீயா அப்ப ஒரு வாட்டருக்கேன் தேவ நா லா பானைலே எனக்கு தெரிஞ்சு நா கல்யாணோ பண்ணி வந்ததுலேருந்து வாட்டர் கேன் ச த பானைல தண்ணி புடிச்சதே கிடையாது பாத்துகங்க
ம் ம் இப்ப எல்லா பரண் மேல தா இருக்குன்றீங்கிளா
வேஸ்ட்டு உண்மைலே சொல்றே எல்லாத்தயு தூக் கி மேல போட்டு வச்சுருக்கே எதுமே கீழ நம்ம தட்டு கரண்டி செம்பு இதுதா நா யூஸ் பண்றே பான கொட அண் டா எல்லாமே மேலதா தூக்கி போட்டிருக்கே அப்டியே வச்சிருக்கே இனி எம் பொண்ணுக்கு போம்போது நா மறுபடியு புதுசு எப்டி எங்க அம்மா எப்டி எனக் புதுசு பண்ணி குடுத்து உட்டாங்க அதே மாரி எம் பொண்ணுக்கு கல்யாணோ நடக்கும் போது நானு புதுசு பண்ணி குடுத்து உடுவே
சேரி சேரி
இப்ப நாளைக்கு இந்த பங்க்ஷன் அப்டின்னா பாத்துக்கங்ளே அவங்களுக் ஏதாது குடுக்குறம்னா புதுசு பண்ணி குடுத்துக்ற வேண்டியது
ஆ ஆமா அதுவு கரெக்ட்டு தாங்க யூஸே பண்றது இல்ல ஆமா அதுவு கரெக்ட்டு தா நீங்க சொல்றது
வந்து எங்க நாத்துனார் வீட்லல்லா ஃபங்ஷன் வச்சாங்கங்க ஃபங்ஷன் வைக்கு போது நம் புதுசா போய் என்னத்த வாங்குறது நம்ம போயிட்டு இப்பல்லா வாங்கவு முடியாது ரேட் டலா பயங்கர ஜாஸ்தி அது இப்ப நம்ம என்ன பண்றது நம்ம வீட்ல இருக்கறத அப்டியே புதுசு புதுசு மாரி பண்ணி அதுக்கப்றோ கொண்டே நா செஞ்சுட்டு வந்தேங்க அப்றோ நாம என்னா பண்ண ஆமா இனி பாத்தீங்கன்னா இப்ப நானே யூஸ் பண்ண மாட்றே நம்ம எதுக் கே யூஸ் பண்ண மாட்றே ஜென்ரேஷன்னுகே இனி அவ வர ஜென்ரேஷன்ல அவ எப்டி யூஸ் பண்ணுவா ஆமா அது இப்டியேது குடுத்துட்டா வாது நம்மளுக் செரி நம்மளுக் காசாது நம்மளுக்கு கம்மிய ஆகு இல்லியா
ஆமா ஆமா துணி
ரெண்டு ரெண்டிதா அப்டி குடுத் துடேங்க ஒரு ஒருத்தே ஒரு நாத்துனாருக்கு பான ஒரு நாத்துனாருக்கு கொடோ செஞ்சுட்டே ஆனா இந்த அப்ப உள்ள தெல்லா வெயிட்டு ஆ எல்லா வாங்கியாச்சுங்க எல்லாமே எல்லாமே வாங்கியாச்சு
பக்கத்துல துணி மணிலா ரொம்ப சீப்பா கெடைக்குமா எப்டிப்பா
நம்மளுக்கு மதுர சைய்டு தானங்க நம்ம ஏரியா வந்து மதுர தா உங்களுக்கு கல்யாண சில்க் எல்லாமே தேவ ராஜ்மஹால் தா நம்மளுக்கு எல்லாத்துக்கு எனக்கு தெரிஞ்சு எனக் எங்க வீட்ல எல்லா கல்யாணத்துக்குமே அங்கதாங்க போயிருவாங்க
ஆ ஹா ஆ ஹா
நம்மளுக் எல்லாத்துக்கு பொடவ குடுப்பாங்க தெரியுமா மாமியார் சாரீ
ஆமா ஆமாப்பா ஆமா ஆமா ம் ம் ம்
ஆ அந்த மாரி குடுக்குறக்கு எல்லாமே அங்க வந்து சீப் அண்ட் பெஸ்டா இருக்கு பாத்துக்கோங்க ஆயிர ரூவா ஆயிரத்து ஐநூறு ரூவாயிலேயே நம்மளுக்கு நல்ல சாரீஸ்லா கெடைக்கு அங்க
ஓஹோ அப்பளு சீப்பா கெடைக்குமாப்பா ஆ ஹ
அப்டிதா நா எங்க மாமியாருக்கல்லா எடுத்து குடுத்தே எங்க அம்மா ய் எல்லா அப்டி தா பண்றது நாங்க
ஓ ஹோ ஹோ
மேக்சிமம் அந்த மாரிதா செஞ்சி குடுத்த எடுத்து எல்லாத்துக்குமே எடுத்து குடுத்தது
எப்பா எங்க ஊர்ல ல்லா பத்தாயிர ரூபா அஞ்சாயிர ரூபா வச்சாதா நல்ல பொடவையே கெடைக்குபா
இருக்கு இருக்கு அப்டியு இருக்குது இப்ப எனக்கு கல்யாண சேல ல்லா பாத்தீங்கன்னா இருவத்தி ஏழாயிர ரூபாயிக்கி அப்டில்லா எடு க்குறாங்க நா சத்த போட்டேங்க எதுக்கு இவ்ளோ காசு போட்டு ஒரு நாளைக்கு கட்டுற போயிட்டு எனக் எனக்கு என்னமோ அதுல ஒன்னு ஒடன்பாடே இல்லங்க வெல க ஜாஸ்தியா போட்டு எடுக்கறதுல ஒடன்பாடே கெடையாது அவ்ளோ காசு போட்டு எனத்துக்கணா அ ஒரு நாள் கட்டுவோ அப்றோ அந்த வளகாப்பு அன்னைக்கி கட்டுவாங்க இப்பெல்லா அது கட்டவு மாட்டறாங்க யாருமே வளைகாப்பு அன்னைக்கி அதுக்கு போய் எதுக்கு இவ்ளோ காசு போட்டு எடுக்கணு அப்டின்லா
ம் ம்
எனக்கு என்னமோ அதெல்லா எதுக்கு நா எதுக்கு தேவையில்லாம காசு சேலைல போயிட்டு அதுக்கு எதோ ஒரு ந கையோ இல்ல வேற எதோ பொருளோ வாங்கினம்னா சரியா போச்சு நாலா அப்டிதா நெனப்பே பாத்துக்கேங்க
இப்ப கல்யாணத்துக்கு ஒரு எத்தன பட்டுப்புடவ
கல்யாணத்துக்கு என்ன பண்ணுவோ ஒரு ம பொண்ணுக்கு ஒண்ணு பொண்ணுக்கு எப்டி ரெண்டு எடுப்போ இல்லையா நீ
ஆமாம்பா ஆமா
அ ஆமா நிச்சியத்துக்கு ஒண்ணு ஹ முகூர்த்தத்துக்கு ஒன்னு எடுப்பாங்க அப்பறோ மாமியார் செலன்னு ஒன்னு எடுத்து குடுப்பாங்க அப்பறோ நாத் த்தினார்களுக்கு எடுத்து குடுப்பாங்க
ஆ ஆ ஆ ஹ
அப்பறோ நம்ம வீட்டு சைடுல யார் யார் நம்ம நமக்கு தேவையோ அவுங்களுக்கு எடுத்து குடுத்துக்குற வேண்டியதுதா மாமியார் சேல மாத்தி மாத்தி எடுத்து குடுத்துக்குருவாங்க சம்மந்தி சம்மந்தி ஆ மற்றவங்களுக்கு நம்ம எஸ் ச்சே
ஒரு பத்து பொடவ அஞ்சு பொடவை எடுப்பீங்களா பட்டு பொடவ மட்டு
எடுப்போ எடுப்போ எடு பத்து பதினஞ்சு பொடவ எடுத்து எல்லாத்துக்கு குடுக்க வேண்டியதுதே நம்ம அப் ப்பா அம்மா கூட கூட பெறந்தவங்களா இருப்பாங்க இல்லயா அவுங்க அவுங்களுக்குல்லா குடு க்கணு அப்டின்னு சொல்லிட்டு அவுங்களுக்குல்லா குடுக்கறது நம்ம சௌரியம் தாங்க நம்மளுக்கு எங்க வீட் வீட்ல தா விருப்பபட்டு எடுத்தாங்க அம்மா எல்லாத்துக்கு குடுக்கணு அப்டின்னு சொல்லிட்டு அதே மாரி இக் சித்திங்க வீட்டுல பங்ஷன் வைக்கும் போதும் அந்த மாரி எல்லாத்க்கு குடுத்தாங்க அ எல்லாத்துக்கு எடுத்துன்னா ஏ ஏங்க இப்ப தாலி எடுத்து குடுக்குறோ இல்லையா இப்ப இப்ப எங்க அண்ணனுக்கு த என்ன கல்யாணம் அப்டின்னு சொன்னோம்னா அக்கா தங்கச்சி தா தாலி எடுத்துக் குடுக்கணு அப்போ தாலி எடுத்து குடுக்குற வுங்குள் ஆ ஆமா அக்கா தங்கச்சி தா தாலி எடுக்கணு இப்ப நா தாலி இப்ப ஏ தம்பிக்கு கல்யாணம்னோம் போது நா தாலி எடுத்தே அப்டின்னா எனக்கு வந்து அவுங்க வந்து நல்ல பட்டு சேல எங்க வீட்டுக்காரருக்கு டிரெஸ்ஸு ஏ பொண்ணுக்கு டிரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லா எடுத் செய்வாங்க அவுங்க
செரிப்பா செரிப்பா ஆ ஆ இவ்ளோ
பர்ச கூட தூக்குவா ங்க பர்ஸ் கூட பர்ஸ் கூடன்னு சொல்லுவாங்க தெரியுமா
அப்றம்பா
என்னங்க
கேள்விப்பட்ருக்கே சொல்லுங்க சொல்லுங்க கேள்விப்பட்ருகே
ஆ பர்ஸ கூடன்னு சொல்லுவாங்க அந்த பர்ச கூட நாத்தனார் தா தூக்கணு
ஆ ஆமா வர்ஷ கூட வந்து இந்த மொத நாள்லருந்தே தூக்குவாங்க கோயிலுக்கெல்லா போயி ட்டு அதுக்கப்றோ பொண்ணு வீட்ல போயி அத வச்சு இது பண்ணி அந்த பொண்ணு அந்த இதுல இருந்து தா பொண்ணுக் எடுத்து குடுத்து கல்யாணத்து வரையு அத வச்சிருப்பாங்க அதுக்கப்றோ தா அந்த அரிசி இதெல்லா அதுல இருந்துதா எடுப் பாங்கன்னு சொல்லுவாங்க சோ அந்த மாரி நா ஏ தம்பிங்க ஒரு நாலஞ்சு என்‌ மூணு நாலு தம்பிங்க இருக்காய்ங்க சித்தி பசங்கல்லா சேத்து அவைங்களுக்கெல்லா அக்கா தங்கச்சி கெடையாது ஒரே ரெண்டர பசங்க பசங்களா இருப்பாய்ங்க அவைங்க ஒரு ரெண்டு மூணு பேத்துக்கு நா தா சொமந்தே பாத்துக்கோங்க
ஆ ஹா
அது வெயிட்டாருக்கு பாத்துக்கங்க தலைல அத வேற ஆமா ப்ப அரிசி வேற தேங்கா எல்லாத்தையு வச்சிருப்பாங்க அதுக்குள்ள
ஆ ஹா
அது எல்லாத்தையு தலைல வச்சு நம்ம சொமக்கணு பாத்துக்கங்க அதுவே நம்ளுக்கு உச்சி இதாயிரு பாத்துக்கங்க சொமக்குறதுக்கே அ
சேரிப்பா நாங்களு அடுத்த மாசோ கல்யாணத்துக்கு வந்து
அ வாங்க வாங்க கண்டிப்பா ஓகே ஓகே கே இல்ல நீங்க நாளைக்கு கூப்பிடுங்கங்ளா இல்ல எனக்கு வேல இருக்கு கொஞ்சோ ஓகேங்க ஓகேங்க அ அ ஆ